வைசாக்குக் ட்ரெயின் அதுதா இப்பதா பொருள் வந்துச்சி ஹலோ இதோ ரசோ ரசோ வாங்க வர்றேன் சொல்லிருந்தேல
ஆ
ரசோ வாங்க அதுதா கேக்குறாங்க ரசோ வாங்க வரலா இல்லயா அப்டின்னு
இதோ பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டிட்ருக்கே ஊட்டிட்டு வர்றே
எங்க அதிராஜா குட்டிபாப்பாக்கா அடக் இப்பதா சாப் டுதா அந்த அம்மா காலேல இருந்து
ஆமா கீழ நா டிஃபன் குடுத்து அம்சே சாப்டவே காணோ அது இப்பதா சொல்லுது நா சாப்டவே இல்ல அப்டின்னு சொல்லிட்டு ஆமா அது நல்லா ஏமாத்த கீழ அவங்க ஆயாவ ம் ம்
ஃபோன மட்டு பாத்துன்ருக்கு ஆனா சாப்டாது ஆ கறி அங்க செஞ்சி கிரியா நீ
ஏ நீங்க அங்க செய்லியா
செஞ்சிட்டோ ஒரு கிலோ செஞ்சிருக்கோ அதா அதா சொன்னாங்க பத்துமோ பத்தாதான்னு தெரில ஒரு கிலோ செஞ்சிருக் கே அப்டின்னாங்க ஆ பாப்பே தின்னுட்டுருக்கு நம்ம வேற தா செய் எதா இருந்தாலு முட்ட கிட்ட எதா ஆம்லேட் பண்ணுங்க நைட்டுக்கு ஏ ஒரு கிலோ கறியே கொ கொஞ்சோனுதா இருக்குது அதுல தண்ணி வேற வேல அதிகமாயிருச்சி சொன்னல்ல ஆ அது கொஞ்சமாதா இருக்குது யாரு சொன்னா அப்போ அப்பா அப்பா எடுத்துகின்னு நைட்டுக்கு ஆம்டேல்டு எதானு போட்டுக்கலா அப்டின்னே அவங்க அப்பயே கேட்டாங்கன்னா என்னது கறி கம்மியா இருக்து பத்து மா ரெண்டு பேருக்கு அப்டின் இருந்தாங்க முருங்கா இருந்தது முருங்கா போட்றே னாங்க நா தா போடாதீங்க நாளைக்கி கொழம்ப நாளைக்கி திங்க்கெழமல்ல காரைக்கொழம்பு வைப்பே நா போட்டுக்கிறே அப்டின்னுட்டே அது போட்டுருந்தா கொஞ்சோ தொக்கு நெறையா வந்துருக்கு நா தா போடாதீங்க அப்டின்ட்டே வேற அத்த எடுத்துனு போய் பிரிட்ஜ் குள்ளயே வச்சுட்டாங்க அவுங்க முருங்காய எடுத்து
ம் எங்க அம்மா ஒரு காயி போடுனாக்கா அநியாயத்துக்கு போடும் காய அதனால தா எங்க அப் பாக்கும் அவங்களுக்கும் சண்ட வர்றதே
சாம்பார்ல ஒரு காய் தா போடணு இது என்னா குப்ப மாரியே வே கே அப்டின்னுவாரு முருங்க்காலா விட மட்டு தா போடணு அதேதா பொலம்பின்னு இருப்பாரு பாரு இது என்ன குப்ப கொழம்பா சாம்பார்ல ஒரு காயி தா போடணு சாம்பார்லா காய் இருக்கலா காய்ல சாம்பார் எனைப்பீங்க அப்டின்றாரு அவரு
எங்க அப்பாவ எவ்ளோ ஏமாத்தனாங்க பா அவ்ளோ வாயி எங்க அண்ண கிட்ட அனுப வக்கிற அதுக்கு மேல எங்க அண்ண பையன் எங்கிட்ட
கேச்சி புடிச்சராங்கோ
ஆமா அதுக்கு மேல அனுபவிக்கிறாங்க அவன்கிட்ட
ஆமா அவுங்க அப்பா எவ்ளோ ஏமாத்தினீங்களோ அவுங்க அண்ணா கிட்ட வந்து மாட்டிக்கிறீங்காளாட்டுகிது சொல்றா ஆமா கரி வச்சி செஞ்சிகிறாங்க இப்பதா ஒக்காந்து காய் இல்லன் ஆனா இந்த நா நென்ச்சே ரொம்ப சுதுவா கு ஸ்மெல் அடிக்குது குவ வாசன வருன்னு ஆனா வர்ல அப்ப சொல்றாங்க இப்பதா மாடு அறிஞ்சாங்களா லேட்டா தா வண்ச்சா மாடு அதா உங்களுக்கு வாசன வர்ல இல்லனா வந்துட்டு இருக்கோ அப்டின்றாங்கோ இன்னாத்துக்கு வாசன வந்துட்ருக்குமே இப்ப ஏன் வர்லன் கேட்ட இல்ல அப்ப நா போ லேட்டா தா அறிஞ்சாங்களா இன்னைக்கு மாடயே
ஆ
ஆனல்லா ஓ அந்தலவுக்கு இது இல்ல
ம்
அவங்க பொலம்பின்ட்டுருக்காங்க காசி கெளம்பி போல அது போல இது போடலன்னு
ஆ
நீ வாங்கி ச இதா போடுவாங்க அத எப்டியு
ம்
அப்போ செவ்வா கெழம நம்ப போறோமா புதன் கேண்டது
தெர்லயே
அது தெர்ல பேசாமா வேனா தா நெனைக்கிறே நீங்க என்ன நெனைக்கிறீங்க
நானு வேனாந்தா நெனைக்கிற மருபிடியு லீவு
அஞ்சாயிர ரூபா வச்சினுக்கிறோ வாங்கி குடுத்துட்டு போனானா நம்மளா முப்பாந்தேதிக்கு பீச்சிக்கு போறோல்ல
இல்ல அதுவு போ முடியாது போ கூடாதுன்ட்டு ரூல்ஸ் போட்டாங்க நா இதுவு குரூப்ல அ ம்சிருக்கே பாரு
யான் முப்பது அது ஏ பீச்சிக்கு போகக்கூடாதுன் ஏ ரூல்ஸ் போடுவானுங்க
நா அம்ச்சிருக்கே பாரு
ஆ அய்யயோ இது என்னாடா என்னான்னு போட்டுருக்காங்க அதுல
ம்
அது என்னான் போட்டுருக்காங்க அந்த நியூஸ்ல
தரை காற்று அதிகமாக வீசுவதால் யாரும் கடற்கரை க்கு செல்லக் கூடாது அப்டின்ட்டு வந்துருக்கு
அது அது எதாவது டேட் மே போட்டுருக்காங்களா இந்த டேட்டுக்கு போ கூடாது அந்த டேட்டுக்கு
டேட் எல்லாம் கெடையாது அவங்க அனௌன்ஸ் பண்ற வரைக்கும் போ கூடாது போல சொல்ற வரை
ஆ அத இன்னும் சொல்லல உடு அநியாயம் பண்றீங்களே நீங்க பீச்சிக்கு போக்கூடாதுன்ட்டாங்கனா விட்ருவீங்களா ஆ காத்து வாங்கதா பீச்சிக்கே போறோம் அங்க காத்து வருது போகவாதீங்கன்றீங்க நீங்கோ
இல்ல ஒரு பையன் கூட எறந்துட்டுருக்கா
அப்டியா அதேய காத்து பாத்துட்டு செய்தியே வெக்க மாட்டேங்குதுங்க எல்லா பொங்க கொட்ட எதா என்ன ஓடுது என்ன ஓடுது நமக்கு தெரிய மாட்டேங்குது
ம்‌ ம்
அப்ப நா போய் தா பாக்கணும் அது என்ன ரிசல்ட்டுனு பாத்துட்டுதா அக்காகிட்ட சொல்லணும் இந்தமார் போட்ருக்காங்க நாங்க ராசி இல்ல பாசு எனக்கு எப்டி பிளான் பண்ணோ ஒன்னு நடக்க மாட்டேங்குது
ம் ம்
நாம எத்தன எத்தன பாமே பண்ணியு அத்தனையும் ஊத்தி குடிக்குது
ப்பா தலை வலிகுது இதுங்க கிட்ட கொஞ்ச நேரம் இருக்கதுக்குள்ள உயிர வாங்கி எடுத்துருதுங்க இதுங்கலல்லா எங்கேயுமே கூட்டு போ கூடாது வீட்லயே இவ்ளோ டார்ச்சர் குடுக்குதுங்கன்னா இன்னு வெளிய கூட்டுட்டு போனாக்கா எவ்ளோ டார்ச்சர் குடுக்குங்க
ஆமா
முடில என்னால
ஏங்க மூணு நாளா இருக்கா
ம் ஆமா நாலுமே மேலதா இருக்கு
நாளும் சூப்பர் அண்ணா எங்க இருக்காரு கடைக் கெளம்பிட்டாரா
ம் கடைக்கு போயிருக்காங்க வருவாங்க போன வார மாச்சும் மட்டன் வாங்கி வந்து குடுத்தாங்கோ
ஆ
இந்த வாரோ எதுவும்
ஆஹா வாய்ந்தரல்ல குத்தம் சொல்றீங்கோ வாய்ன்ட்டு வரலனா குத்தம் சொல்றீங்கோ வராரு
ஆமா திரும்பி வந்தாதா தெரியும் எந்த நெலமையில வராங்க அப்டின்னு சொல்லிட்டு ம் ம் ம் ஆமா இந்த சனிக்கெழம ஞாயித்திக்கெழம வந்தாலே அப்டியே மரண பீதியா இருக்கு
நா பகீ பகீர் பகீர்ந்துன்டா உனக்கு இவங்கிட்ட ஆ பசங்களுக்கு அதெல்லா இல்ல ஜாலியா விடு நா வந்து ஒன்னு பண்ணதுக்கில்ல என்னா பன்றதுனு தெர்ல பண்ண வேண்டியதுதா
ம்
ஆ அந்த பொண்ணு கூட பாப்பா ந வெளிலபோன இது ஒருரதல்ல வெளில போய்ட்டாரு நா போறே அப்டின்
ம்
தோ வந்துட்டாங்க ஒல்லியா இருப்பாங்களா ஒரு அக்கா வந்துட்டாங்க
ம் ம்
சரி யாருனு கேக்குறாங்கோ யாரிட்ட பேசிகிட்டு இருந்த இவ்ள் நேரோ யார் கிட்ட பேசிகிட்டு இருந்த இவள நேரோ வராங்கோ ஒ நாலு பேர் ரெண்டு பேரும் வருவாங்க வருவாங்க ரெண்டு சூட உக்கார மாட்டாங்க ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஆ ஆ
போவாங்க
அறுபது செகண்டு அறுபது செகண்ட் கூட நம்ம என்னா கூட நிக்க மாட்டாங்க அவுங்க ஆது நிக்கவே மாட்டா தப்புன்ட்டு ஏந்து போயிட்டு இருப்பாங்க உங்களதா வாங்கனு சொல்றே உக்கார மாட்டேகீறீங்க அப்டின்றே யாரு யாரு யாரா அவுங்க பொண்ணு ஆமா
ம்
இப்பதா கறி அரிஞ்சி முச்சாங்க ஒங்க அத்த போய் அலச்சிட்டு அத வெக்கினு அது சாப்ட என்னங்கது கூட தெல்ல நீ வந்தினா அலசி எத்துட்டு போயிட்லா சாம தேச்சுட்டுருக்கியா
இல்ல சாப்பாடுதா செஞ்சுட்டு இருக்கஅரிசி கழி வச்சிருக்கே சாப்பாடு வெந்துட்ருக்கு
அப்ப சாப்பாடு வடிச்சிட்டு வரியா வீட்டுக்கு ரச எத்து போவ
நா வடிச்சுட்டு வர
ஆ செரிங்க இப்பே மணி ஒன்ற ஆக போதே
ம் ஆமா எங்க காலைல உணவே இப்பதா முடிச்சாங்கோ இன்னு மதிய உணவுக்கு வந்து
நா எது விளாட்டி கிளாட்டி மெதுவ வாங்க சாப்டுவோ
தல வலிக்குது காலு வலிக்கிது இந்த லீவ் முடியறதுக்குள்ள செத்துடுவே
அவ்ளதா செல்ஃபு சூசைட் தா ஏ ஏதாவது சத்தோ கேட்டுதுமா கொழந்தய வச்சிட்டு ஃபுல் நியூஸ்லியு அதோ இருக்கு பாருங்க வெயிட்டுக்குதோ இருக்கு இதான அத சால் கூட எத்து மாட்னன்னா இல்லயா அப்டின்றாங்கோ
ம்
அந்த பக்கத்து வீட்டு ஆயா வந்து கோச்சினு போயிச்சா இன்னிக்கி நா போற ஏ பொண்ணு வீட்டுக்கு அப்டினு நேத்து ஃபுல்லா அவுங்க பெரிய பொண் திட்டிட் இருந்தாங்க பெரிய பொண்ண திட்டிட் இருந்தாங்க நா சாவதா ஆவுது உன்னால தா எல்லா காசுலா தொலஞ்சு போது கானா போது அப்டின்னு
ம்
அதனால நா போற அப்டின் சொல்ட்டு யார்ட்டியு சொல்ல அவுங்க பேரங் கிட்ட அவுங்க மருமககிட்ட யார்ட்டியு சொல்ல எங்கிட்ட மட்டு சொல்ட்டு நா போறேமா அவ வந்தா சொல்டு அவ ரொம்ப திட்றா என்ன எது காண போன்னே ஏ மேலே பழிய போறாங்க வேணா
எல்லா ரெண்டே நாள் தா இப்போ திருப்பி வந்துருவாங்க பாரு அவுங்க
ஆ இது சொல்னுகிறாங்கோ ஆனா
பம்ப்பர்
உங்க மம்மியு சொன்னாங்க அவுங்கதா எடுத்திருப்பாங்க வேற யாரு எடுக்க மாட்டாங்க ஏனா அவுங்க எடுக்கிற
ஆமா வேற யார்ரையு எடுக்க மாட்டாங்க அவுங்க எடுப்பாங்கதா அவுங்க எடுப்பாங்க அதே மாரி கோச்சின் போறாங்களே இப்ப ரெண்ட் நாள்லயே திருப்பி வருவாங்க பாரு அவுங்களே
அது வேறயா நமக்கு தெரியாது நா சொன்ன என்ன சொல்றாங்க அத தூயிட்டு டாங்க அவுங்க அம்மாவதா கோச்சின் போய்ட்டாங்க அப்டின்ன ஏய் அவுங்க அப்டிதா அவுங்க அவுங்க எடுக்கறவங்கதா அவுங்க கண்டிப்பா எடுப்பாங்க அதா கத்தின் கடக்குறா அவ கத்தின் இருக்காங்க அப்டின்னாங்க கால்ல தலைக்லா குள்ச்சிட்டு நா இப்ப அந்த வீடு கிளீன் பன்னன்னா அத்த கூட் போனாங்க அந்த ஃபஸ்ட்ல இருக்க வீட பெருக்கி சுத்த பன்றத்துக்கு அது சுத்த பண்ட்டாங்க அது நூத்தி ஐம்பது ரூபா தர்னுமா நூறுபாதா அவுங்க அம்மா குத்துருக்காங்க அவரு கைல வந்து ஐம்பது ரூபா பத்தன் கோய்லுக்கு போயிட்டாங்களா ஒங்க அண்ண வேற வந்தாரு வந்து
தாங்கோ
நா ஐம்பது ருபா வாங்கி குத்து அம்ச்ச செரி நா போயிட்டு வரமா நென்ச்சுகிட்டு அவுங்க பேரங்கிட் கூட சொல்ல அவுங்கோ கேக்கா அக்கா ஆய்யா பாத் தா ஏங்கிட்ட கேட்டா ஏண்டா அவுங்கதா அவுங்க சின்ன பொண்ணூட்டுக்கு போறன் சொல்றாங்களடா அப்டின்ன ஐயோ சொல்லவே இல்லே ஏங் கிட்ட அப்டின்றா அவ
ம்
யார்டியு சொல்டு போல அவுங்கோ
ம்
அ அப்புறோ இந்த க இதுல நேத்
பின்ன திரும்பி வர்றவங்க எப்பிடி சொல்ட்டு போவாங்கே இப்போது ரெண்டே நாள்யே வந்து நிப்பாங்க பாரு அவுங்க
ஆனா சொன்ன நீங்க திட்டே இருக்கீங்கடா அதா அவுங்க போயிட்டாங்கடா அப்பிடின்ன நான் எங்க்கா திட்ரே அவுங்க அந்மேரி பண்றாங்க்கா அவுங்க
ஆமா அவ் அவுங்கோ வந்து திட்டுற திட்டறதுக்கு ஏத்தே மாரிதா இவுங்களு பண்ணுவாங்களே
ஆ இவே எல்லாத்தையு கரட்டா வைக்கிறா அவே இந்த பைய டியூடியூப்ப ஆன் பண்ணி
ம்
பாட்ல்லா வச்சிர்றா கரெக்டா வச்சிர்து மியூட் போடுது சவுண்ட் வைக்கிது விஅதுக்கு தேவையான வ் அந்த வீடியோலா வைக்கிறா
ம்
நா சவுண்ட் தா அதிகமா வைக்கணுமா இருக்கு நானு
ம்
எல்லாத்தையு கத்துக்குது உனக்கு நேத்து ஒன்னு அம்ச்சாரு பாத்தியா உங்க அண்ண ஆமா ஒன் டு த்ரீ சொல்றது நேத்து நைட்டு ஃபுல்லா செரி நா பால்டிப்போ அம்ச்சோம்லே அதுருக்கா தெர்லே நா சொன்ன அ இப்போ அங்கன்வாடிக்கு போலானாமாமமா அதெல்லா கத்துன்ட்டுருக்கா போல அங்க அவு அப்டின்னே நைட் ஃபுல் ஆ பால்வடி போனானே
ஆமா அய்யய்யோ புள்ளா பாருமா அங்கன்வாடிக்கி போய் இவ்ளோ படிக்க ஆரம்பிச்சுட்டுருக்கு
இன்னைக்கி ஃபுல்லா கட்டி புடிச்சுன்னுப்பா நா சொல்லணுமா தூக்கோ வருதுன்றே அம்மா சொல்லு அம்மா சொல்லு ஒன் டு த்ரீயின் பத்து வாட்டி சொல்லிட்டே அதேயே எப்பா உட்ரா சாமி தூக்கோ வருதுலே அப்பே அதயே பேசின்ன அதுவே கௌன் என்னிட்டு பத்து வரைக்கு அவரு துங்கிடாரு
ச ஏன்ட்டே கோகுலண்ணா ஃபோன் பண்றாரு நா கூப்பிட்றே
ஆ செர் செரி